அ கேக்குதா
வேற நம்பர்தானே குடுத்தே
இந்த நம்பர்தான கால் பண்ண சொன்னிங்க
உள் இல்ல இப்ப வேற நம்பர் ஷேர் பண்ணே அதனாலதா அ செரி ஓகே ஆம் ம் செரி இப்ப என்ன டாபிக் பேச்லா
அ நீங்ளே சொல்லு உங்க மம்மி வீட்லயா இருக்கீங்க
ஆமா அங்கே இங்கேயு மாறி மாறி இருக்கே அங்கதா இருக்கே
அ
ரொம்ப நாள் ஆயிடுச்சி அங்கதா இருக்கே
ஆ ஓகே ஓகே அஸ்வினி அவுங்க
அவுங்களு இங்கதா இருக்காங்க அவுங்க என்னா அவ இருக்கும்போது இங்க இருப்பாங்க அப்ரோ திரும்பி கிளம்பிருவாங்க அவங்களுக்கு கஷ்டமாறு கோலாத்தி விடுக்கிறதே சேரி ஓகே அவுங்க அவுங்க வீட்ல இருக்கிறது
அங்கதா இருப்பாங்களோ அப்ப ஒன் மந்தா அங்க இருப்பாங்க ஒன் மந்த அங்க அந்த மாரி
ஆமா ஒன் மந்த் இங்க இருப்பாங்க ஒன் மந்த் அங்க அந்த மாரி வருவா இங்க இருப்பா முன்னாடியு வருவா அதனால ரொம்ப கொஞ்சோ கம்பர்டபுல் தானே ஏதாது வாங்கி கேக்றதுனால டக்கு அவங்கிட்ட கேப்பா கிட்ட கேக்றது கொஞ்சோ கூச்சமா இருக்கு யோசிப்பாங்க சேரி ஓகே அதனால நாங்ளு ஒண்ணு ல்ல சேரி அவுங்க வீட்ல இருக்கட்டு நம்மவும் இருக்கோ அம்மாவ பாக்கறது அந்த வேல இந்த வேலன்னு இருந்துட்டு இருக்கோ அதுலா செரி ஓகேம்மா ப்ரச்சன இல்லாமலா அதெல்லா எங்க வீட்ல பிரச்சன இல்ல அ கெலமுறக்கு முன்னாடி ஃபோன் ஒன்னு சொல்ல மாட்ட பெருசா
ம் செரி செரி
எப்டி ஒங்க வீட்ல எப்புடி
எங்க வீட்லலா நா எங்க வீ இல்லல்ல நா டெய்லி எங்க வீட்டுக்கு போய் விசிட் போட்டு வர கணக்கதா இருக்கு எங்க அம்மா ஏதா வாங்க வர சொல்லுவாங்ளா நானு கெளம்பி போய்டுவே போனா மதிய சாப்டுட்டு ஆ மதிய சாப்டுட்டு ஆத்தைட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருவே சேரினு சொல்வாங்க மேபி ஆஹ்ஹா அவுங்களு அங்க இருப்பாங்க அவங்களு அங்க சாப்ட்டு கொஞ்ச நேர அங்க இருந்துட்டு ஈவ்னிங் கடைக்கு போனும்ல ஆதனால ஈவ்னிங் கெளம்பிடுவாங்க
ஓ ஓகே ஓகே
அதா நாளைக்கி நீ கால் பேசுதுக்கு எப்டியு கொஞ்ச டவுட்டா நாளைக் ஒரு விருந்து கூப்ட்ருக்காங்க எங்க ஃபேமிலில இனி அங்க போனா பேச பேச முடியாதா அதா இன்னைக்கு கால் பே முடிஞ்ச அளவுக்கு பேசி முடிச்சிடலான்தா
ஓ செரி செரி செரி வீட்ல ஆ நம்ம இதுல அத பத்தி பேசக்கூடாதுனு சொல்லிருக்காங்க சரி நம்ம இப்ப என்ன டாபிக் பேசலா இப்ப வந்துட்டு இந்த சுற்றுலாவ பத்தியே பேசலா நம்ம வந்துட்டு நெறைய விஷயங்கள் பேசலா அப்டினு அதுதா நம்ம இது இப்ப போறது போறது பெரச்சன கெடையாது இப்ப நாங்க போயிட்டோ நாங்க போனது வுட்டவங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்ப வீட்ல இருக்கிறவுங்கள சார்ந்த மட்டுகு பிரச்சன இல்ல ஆனா இந்த வெளிய இருக்குவுங்களுக்கு வருது பாரு ஒரு பெரச்சன அதுதா ஆஹ் அவுங்களோட பெரச்சனய தா என்னால தாங்கவே முடியல என்ன சொல்றது ஒரு நிம்மதியா ஒரு போஸ்ட் போட முடியல வந்ட்டு இருந்தாலு பிள்ளைங்கள விட்டு போய்ட பத்தியா இருந்தாலு பிள்ளைங்கள விட்டு போய்ட பத்தியா உனக்குலா விலை ஷன்ஸ்லேயே அவ்ளோ கொஸ்ட்டின்ஸ் எனக்கு ஆபெ பண்ணா யாருட்ட பர்மிஷன் கேட்கணு என்னோட ஏனா வேற என்ன சார்ந்து அ வீட் ட்ல நா பர்மிசன் கெயன் கேக்கணுமா கேக்கவேண்டா கி வரது
ஆஹ் இப்போத இப்போதைக்கு நம்ம வீட்ல எங்க இப்ப இததா ஆமா அவுங்க ஹஸ்பண்ட் கிட்ட நா மாமனார் மாமியார் இருந்தா அவுங்ககிட்ட போயிட்டு வரோ இப் போறோ அந்த மாரி சொன்னா போது
க்கு இவுங்களுக்கு இவுங்களே காசு செலவு பண்ணி இவுங்களே கொண்டு விட்டு இவுங்களே கூட்டிட்டு வர மாரி அதய இருந்து கூடி இருந்து மாநாடு போட்டு நம்மாள எதிர் கூட்டத்துல வச்சி கொஸ்டீன் பண்றது ஐய்யய்யோ நா ஒரு அத ஒரு மாசமா வந்து ஒரு மாசமா இல்ல இப்போ வரைக்கு அந்த தருமாவ நா பா ஃபீல் பண்ணிட்டுருக்கே நிஜமாவே ஒரு எ
அதா சொல்லேல நம்ம ஏதாவது ஒரு பெரச்சன வந்தாலுமே நம்மளுக்கு அ நம்ம ஃபேமில கூட ஒத்துப்பாங்க நா பாத்தேனே என்னோட லவ் விஷயத்துல நா பாத்தேனே வீட்ல கூட ஒத்துப்பாங்க ஆனா அத கூடி இருக்கோங்கை இவ அப்டி அவே இப்டி அவே குடும்போ அப்டி அவ அவுங் குடும்போ இப்டி ஒன்ன இல்ல இந்த மாரி சொல்லி இப்ப எங்க மம்மி கேப்பாங்க இந்த மாரிலா ஆ இப்ப எங்க அம்மா கேப்பாங்க இந்த மாரிலா சொன்னாங்க ஆனா அந்த மாரிலா ‌‌எதுமே இல்லயேன்ட்டு இப்ப எங்க அம்மாக்கு தெரிஞ்ரிச்சு செரி எங்கத் தடுனாலு இப்டி ஒரு பையே கெடைக்க மாட்டா ஏனா நாக்கே சொன்னதுக்கெல்லா செரி செரி தலையாட்டு போல இருந்து ஒன்னா நா எவ்ளோ என்னால நல்ல பொறுத்து போவாங்க எங்க மாமியார் மாமனாருமே செரி நா கோவத்துல ஏதாவது லைட்டா கத்துனாலுமே அவுங்க உங்களுக்கு நெக்ஸ்டு அவுங்ககிட்டயே கத்திருக்கே கோவத்துல சில நேரோ எதாவது சண்ட போட்டு இருந்தா கோவத்துல எங்க வீட்ல எதாவது கோவத்துல இருந்தனா அவுங்ககிட்டயே பேசாம இரு பே என் மாமனார் மாமியார் அடுத்த நாள் சொல்லு கோவத்துல தான இருந்தா என்கிட்ட பேசாம அந்த மாரி சொல்லுவாங்க ஆனா அது பத் எதுவுமே அத பத்தி இது பண்ண மாட்டாங்க அதனால எங்க அம்மா தெரியு செரி இவ பண்றதுக்கு நம்ம வீட்‌‌‌‌ நான் அங்க எங்க வீட்ல எப்டி இருந்தேனோ அதே போல தா இங்கேயு இருக்கே அங்கேயு இதே போல தா இருப்பே இப்ப எங்க அம்மா அங் போன சொல்லுவாங்க அங்க வெட்டியா தான இருக்கா இப்ப வந்து வேலய செய் பாத்தரத்த கழுவு வீட்டத்தூரு அப்டின் சொல்லுவாங்க ஒடனே என்னால முடியாதுமா போமா ம் அப்டின்ட்டு எங்க அம்மா அங்க போனாலு இத தா சொல்லுவாங்க எங்களுக்கெல்லா அப்டி குடுத்து வைக்கல உனக்கு குடுத்து வச்சிருக்கு இருந்துகோ அப்டின்ட்டு
ஆமா அது என்னமோ உண்ம தா இங்கேயு முன்னாடில்லயே அதலா எங்க வீட்ல எனக்கு எப்பவு வேல இருந்துகிட்டு தா இருக்கு இங்க இருந்தாலு வேல தா அங்க இருந்தாலு வேல தா அத சொல்றே
ஆமா எனக்கு வந்து இப்போ அவ்ளோ தெரியா ஏனா ஒன் அதுவாக்கி இப்போதைக்கு தனியா போற ஒரு ஐடியா இல்ல மெதுவா போயிக்கலா இப்போதைக்கு இங்க கீ இருப் போ எப்போ ஓகே தா என்ன ஒண்ணு
இப்போ இது வந்துட்டு நீங்க தனியா வீடு வச்சு போறீங்களா இல்ல இது வந்துட்டு எப்டி உங்களோடது தானா இப்போதைக்கு இல்ல நார்மலாவே
நார்மலாவே அவுங்களுக்கு அந்த கடை வச்சிருக்குறது எ இவுங்களுக்கு பேர்ல தா இருக்கு அப்றோ இன்னொரு எடமு வாங்கி போட்டுருக்காங்க எனக்கு என்னனா அப்டிலா போய் இருக்கா ட்டு இ இது இல்ல ஆ ஃப்யூச்சர்லனா மெதுவா பாத்து த்துக்லா இல்லனா எனக்கு மின்ன கொஞ்ச நெறையா எடோ இருந்துருந்தா அந்த மார்தா எனக்கு இதாகு கட வச்சுக்க தி எப்டி வரன் தெர்ல அதனால இந்த எடத்துலயே வீடு வச்சுர்லா இல்லனா அவ்ங்க தம்பிக்கு குடுக்லாமா அன் இப்போதைக்கு அவனுக் மேரேஜ் முடிஞ்சாலு ஒன்னா இருக்லா மேல ரூம் எடுத்து அப்டி இருக்லானு ஒரு ஐடியா இப்போதைக்கி
ஆ செரி செரி
தனியா போயிருக்கிறதுலா ஒன்னு பிரச்சன ஆ அந்த இனிமே என்ன ஆனாலு அவுங்களே பாத்துப்பாங்க ஃபியூச்சர்லக் கொழந்தனு வந்தாங்கலு நம் பாக்கட்டு பாதி எங்க வீட்ல கொஞ்ச நேர குடுத்தா போது இங்க கொஞ்ச நேர குடுத்தா போது நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலா அதனால கிட்ட இருக்கனால எங்க அப்பா வந்து வருவாங்க இப்ப என்ன பாக்குறதுக்குலா வருவாங்க அதனாலதா பிரச்சன வேற எங்கெ போனாலுமே ஆமா எங்கே போனாலுமே நா அம்மா அப்பா எங்க வீட்டுக்காரங்க வருவாங்க அதனால பிரச்சன கெடையாது அத பாத்து இப்ப நெறையா பேத்துக்கு கொஞ்ச வைத்தெருச்சல் சலா இருக்கு
அது என்னவோ இப்ப வீட்ல இருக்குறவ்ங்களுக்கு வைத்தெரிச்சல் இருக்காது அத பாக்க வர்றவ்ங்களுக்கு வைத்தெரிச்சல் இருந்தா நமக்கு தாங்க முடியாது
ஆ இப்ப அதுனால அதுனாலயே அவுங்க எங்கிட்ட பேசாம இருக்காங்க‌ இப்போ வரைக்கு பேசல எல்ல இப்ப எதாது ட்ரிப்புக்கு போனது ஆ இப்ப நாங்க ட்ரிப்புக்கு போனதுக்கு அதுக் கு யாருகிட்டயு என்னலாமோ சொல்லிருக்காங்க இப்ப இவ்ங்க இன்னு ஒர்க்குக்கு போலல இந்த வார் நடக்குன் சொல்ட்டு ஒர்க்குக்கு போல அத வச்சு எங்களுக்கு சொந்தமா ஹோட்டல் இருக்கு சொந்தமா தொழில் இருக்கு யாரையு நம்பியு வேற யார்
நீ தான கல்யாண பண்ண நா அவ்ங்ககிட்டயா போய் காசு கேக் குறோ சொல்லு அவங்களா குடுக்குறாங்க இல்ல எனக்கு இனி ஒனக்கு காப்பாடு அவ்ங்க போட்றாங்களா துணி அவ்ங்க எடுத்
அவுங்களுக்கு அந்த இது ஏனா இவ்ங்களுக்கு வந்து அ
எதோ அக்கறை எதோ அக்கறைல பேசுறேங்கிற மாதிரி அது செரி இல்ல இது செரி இல்ல பேசுவாங்க இத நம்ம தானே அத பாத்துக்க போறோ
எப்டி சொல்ல இவுங்க கொழுந்தனார எ கொழுந்தனாரு வந் ந்து கேட்ரி்ங் இது பிஸ்னஸ் வச்சுருக்காங்க இவுங்களா ஒன்னு சேந்து அவந்தா ஆட்ரு போவா இவ்ங்க போ மாட்டாங்க இவ்ங்க ஆள் பிடிச்சு குடுப்பாங்க அந்த மாரி வரு வேற எ மாமியாரு எங்கேயுமே அவ்ங் களா வேலைக்கு நம்ம கடைல வேலைக்கு போணு நம்ம நம்ம தொழில் நம்ம பாத்துக்கணு வரத நம்ம எதுனால அதனால அதெல்லா ரொம்ப பாத்துக்க மாட்டாங்க தேவைக்கு எங்ககிட்ட பைசா இருக்கு கேட்ரிங் ஆர்டர் வரு இப்போதைக்கு தேவைக்கு அந்த மாரி பாத்துக்குறோ எங்களுக்குன்னு எதுவு இல்லல்ல நாங்க சாப்பாடுக்கு பாக்கணு இந்த செலவுக அப்டினு எதுவு இல்ல எல்லாமே அவ்ங்களே பாத்துப்பாங்கனே எங்களுக்கு தேவையான செலவ மட்டு நாங்க பாத்துக்கணு அந்த மார் தா இருக்கு அதையுமே எ மாமியாரு என்ன ரீசார்ஜ் பண்ணா அவ்ங்க அவ்ங்க அந்த மார் அது பழகிட்டு எப்பவுமே வீட்ல எல்லார்த்துக்குந் தா இங்கயு ஒரு பைய இருப்பா அந்த பையன்னா முன்னாடில இருந்தே இங்கதா இருக்கா அவ்ங்க சொந்தக்கார பைய ம் உ அவ்ங்க ஊர்ல உள்ள பையந்தா ஆனா அவ்ங்க வந்து அவ்ங்க அப்பா அப்பா கட் கெடையாது அந்த பைய வொல் வேலைக்கு வந்துட்டு அப்டி இப்டி எங்க வீட்லே தா இருப்பா எங்களுக்கு என்ன வாங்குனாலு அதா அவ்ங்களுக்கு அவனுக் கு வாங்கி குடுப்பாங்க நானு அவன இப்பே இப்ப ஏ கொழுந்தனார் போல அவனயு நா கொழுந்தனாருந்தா கூப்டுவே அவனு அண்ணின் தா கூப்டுவா அந்த மாதிரியா இருப்பே அவனு கடைக் அவனு வேற வேலைக்குத்தான் போவா நைட்டு கடைக்கு போவா அந்த மாரி ம் னால ஏ ஆள் இருந் க்கு நைட்டு தா எல்லாருமே போய்ருவாங்க அதனால செரி இப்போ நம்ம டியூஷன் எடுக்லான் சொல்லிட்டு டியூஷன் எடுக்கெல்லா தொடங்கிரு
எப்டி டியூஷனுக்கு வந்துட்டு அக்கால்லா வந்திருக்காங்களா
அவங்க ஃபேமிலிலதா ஒரு ரெண்டு பேர் கேட்டாங்க ஒரு பொண்ணு நேத்தில இருந்து வந்துட்டு இருக்கா இன்னொரு பொண்ணு நாளையில இருந்து மண்டேல இருந் அப்டி கொஞ்சோ ஆள் வர வர ஒரு நாலஞ்சு பேர் வந்தாலு போதுல்ல
உம் அதுவு நமக்கு ஒரு இதாயிடு அப்றோ நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு ச்சு இருந்துடே இருக்கு எக்ஸாம்ஸக்கு எதுவு ப்ரீப்பேர் பண்ணலயா
நா எக்ஸாமக்கு டிஎன்பிசிக்கு ரயில்வேக்கு அப்ளை பண்ணியிருக்கே சே அந்த மாரிதா பேங்க் எதா வந்துச்சுன்னா ஃபிரெண்ஸ் கிட்ட சொல்ல சொல்லியிருக்கே
ஆன நம்ம பேங்க் எக்ஸாம் எழுதனுனா நம்ம சரியா ப்ரிப்பரேஷன்ல இருந்துட்டே இருக்கணு
ம் அங்க எஸ் பி ஐ பே ஐ மீன் அங்க வந்து ஒர்க் பண்றவங்க எனக்கு அன்னைக்கு சீனியர் தா அவங்க வந்து எக்ஸா சும்மா நார்மல தான் இருந்துச்சு ரொம்பல்லா உங்களுக்கு டஃப்பாலா கேட்கா ஜென்ரலான நா கொஸ்டின்ஸஸ் இருந்துச்சா சோ அவங்க லிங்க் வந்துா ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க
ஆ அதனால இப்பே அப்டியே இது பண்ணிடலா
ஆ நெக்ஸ்ட் எங்க டூருக்கு போலான் பிளானு
எந்த பிளானு இது வரைக்கு இல்ல ஆனாப்ப எப்ப லீவ் போற ஆளுங்களோ அப்ப ஒரு டூர் அதுதா எப்டினாலு பிளான பண்ணிடலா அப்டிங்கற மாரிதா ஒரு ஆனா நெக்ஸ்ட் வீ மந்த்த் ஒரு மேரேஜ் இருக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட இந்தாமா வெஜ்ஜு இங்க அதாது இங்க மார் அந்த சைடு என் க்ளோஸ் ஃபிரெண்டு எ கூட படுச்ச பையனுக்கு அப்ப ரீயூனிய மாரி பிளான் பண்ணிருக்காங்க அதாது மேரேஜ்லேயேல்லாரு சந்திப்போ அப்டின்னு சொல்ட் அது எங்க மதுரையில தா கல்யாணோ சோ ஒரு நாள் கரெக்ட் ஒரு நாள் கணக்கு நம் காலயிட்டு அடுத்த நாள் கால வர மாரி அததா அன்னைக்கு கால முகூர்தத்த அட்டன் பண்ணிட்டு நைட் ரிசப்ஷன்லா முடிச்சிட்டு அடுத்த சீ நா இல்ல இல்ல நைட் ரிசப்ஷன முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில கல்யாணத்தை முடிச்சுட்டு வர மாரி அங்கெல்லா நைட்டு தா முந்த நாளு தா ரிசப்ஷன் வெப்பாங்க நம்மல ஊர மாரி நைட்டுக்கு ஆ நமக்கு மட்டுமதா இப்ப நைட்டு தா பொண்ணு மாப்புள சேந்து நிக் ப்பாங்க அங்கெல்லா முந்த நாளே பொண்ணு மாப்புள சேர்ந்து நிப்பாங்க அடுத்த நாள் விடிய காலைல கல்யாண வெப்பாங்க
எல்லாருமே சென்னையிலயுமே அதே மாரிதா எல்லா எடத்துலயுமே அதே மாரிதா
ஆ அதா செரி அதுதா அப்ப நம்ம ஒரு நாள் முன்னாடியே காலையிலயே கெளம்பிட்டோம்னா காலையில ஃபுல்லா சுத்திட்டு மறு நாள் சேந்து சுத்திட்டு நையிட்டு ரிசப்சன் அட்டன் பன்னிட்டு அடுத்த நாள் காலைல முகூர்த்த அட்டன் பண்ணிட்டு கெளம்பவேண்டியது தா கெளம்பிடலா சாப்பிட்டுட்டு கெளம்பிடலாம அப்டிங்கிற மாரி ஒரு நாள் ஒரு நாள் கணக்கு மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க ஆனாலு நம் போறதா வேண்டாமான்னு ஒரு மைண்டு ஒரு ஆசுலேஷன்லயே இருந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா போலாமா வேணாமா யா அனாலு என் எங்க வீட்ட பொறுத்த மட்டுக்கு நிஜமாவே நா டூர் ட்ரிப்பு போயிட்டு வந்த அப்றோ அத்தன கொஸ்டீன்ஸ்சு எத்தன திட்டு வாங்கியிருப்பே வீட்டுல ஆம் நெஜமாவே இப்ப வரைக்கு திட்டு வாங்கிட்டு தா இருக்கே அவளா டிரிப்பு போவாளா இனி அப்படிங்கிற மாரிதா நீ என்ன சொல்ல விட்றது வுட்டவளுக அமுக்கமா விட்டுட்டு பின்னாடி கோத்து விட்டுருவாங்க அவங்க புச்சு அப்டி நா பயங்கரமா கோத்து விட்டுட்டாங்க பின்னாடி ஒடனே இங்க வந்துட்டு ஃபைட்டு மேல ஃபைட்டு சீனு மேல சீனு தா
ஆ வந்து எங்கயமே எங்க வீட்டுலேல எவ் விட கேட்ட இவுங்களுக்கு எதனாலு ஓகே போரியா போ உ இஷ்டோ அந்த மாரி ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லுவாங்க ஆ ஏ அத்தியா போணுமா ஏமா இங்கதா விடல புருசந்தா வேண்டா போயிட்டு வந்தா என்னமா இங்க அதுக்கப் அப்ப இது ஆ ஹேர் கட்லா பண்ணேனா ஹேர் கட் பண்ணே ஆ அந்த மாரி ஹேர் கட் பண்ணி போட்டே அப்டி மாமியாரே சொல்லிச்சு பண்ணு ஏ மாமியா அதெல்லா கேக்க மாட்டாங்க ஓ இஷ்டத்துக்கு இருந்துக்கோ மேகப் பண்ணதுலையு செரி அவங்களே ரெக்கமண்ட் பண்ணுவாங்க இத பண்ணு அத பண்ணு ஏனா மாமியாரு கொஞ்சோ எங்கா தா இருப்பாங்களா அதனால அந்த மாரி எங்கம்மா சொல்லுவாங்க எதுக்கு எங்க அப்பா எதுக்கு முடி வெட்னது எதுக்கு வெட்ன எதுக்கு இந்த மாதிரி பண்ண அய்யோ அவங்களே ஒன்னு சொல்ல நா ஏ இப் இப்பவு இப்படியா கேட்கணு அப்டின்ட்டு அந்த மாரி போன ஏனா எப்போ நேத்து போயிட்டு வந்தேதா வீட்டுக்கு இன்னைக்கு போல இன்னைக்கு அவுங்க வெளிய போயிட் டாங்க அதனால போல ஏ நாளைக்கு விருந்துக்கு போது அவுங்களு வருவாங்க அந்த மாரி டெய்லி ஒன்ஸ் அப்டியே போய் பாத்துருவே எப்டியாவது பாத்துருவே
அதனால பிரச்சன இல்ல ஆ
அதனால அவே அ குட்டி பைய தம்பி இங்க வரும்போது இங்க அ டூடேஸ் கிட்ட ஒன்ஸ் அடிக்கடி வந்து ஸ்டே பண்ணுவா இங்க அவனுக்கு எல்லாத்து கூடையு கம்ஃர்ட் ஆயிட்டா இப்போ ஃபோன் பண்ணாலே நம்ம கிட்ட பேச மாட்டா அத்தா எங்க அத்தா எங்க அத்தா கிட்ட தா பேசுறது அத்தானுக்கு ஃபோன் பண்ணி பே